ஆ வணக்கம் கேக்குதா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க
ம் நல்லா இருக்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சுங்க
என்ன சாப்டீங்க
சாப்பாடு ரைசு தாங்க ம்
வீட்டுல எல்லா வெள்ல பேயிட்டாங்களா வேல்லல்லா முடிஞ்சிச்சா காலை வேலல்லா
ஆ எல்லா வேலையு முடிஞ்சுங்க அ துணி மட்டும் வாஷ் பண்ணணு அவுங்க எந்திச்சி ஒன்னே வாஷ் பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல துணி இருக்கு தூங்கிட்டு இருக்காங்க சரி எந்தி ச்ச வெரப்ப துணி இருக்குனு அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின்ல போட்டுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு இந்த மீன் கொழம்புக்கு நா வந்துட்டு பச்ச வெங்காயம் தக்காளி பச்ச மொளகா ஆ மிளகு சீரகம் தேங்கா எனக்கு வந்து மூணாள் ஆனாலும் இது கெடாது ஆக்சுலி
ஓ
அத இதெல்லா அரைச்சுக்குவங்க அரச்சிட்டு ஆ நல்லெண்ண இருக்கு பாருங்க நல்லெண்ண ஊத்தி கடுகு வெந்தயம் போட்டு அந்த பொறிஞ்சதுக்கு அப் அப்புறோ சின்ன வெங்காயமு பூண்டுமு தட்டி போட்டு அதுல கருவேப்பில போடுவ போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சோ ப்ரவுன் கலர்ல வரணு ரொம்ப ப்ரவுனா இருக்க கூடாது ஒரு அளவு ப்ரவுன் கலர்ல வந்த பிறகு அதுலயே தக் தக்காளி ஆட் பண்ணுவேங்க தக்காளி ஆட் பண்ணிட்டு அப்பறோ வந்துட்டு அ அந்த அரைச்சு வச்ச மசாலாவையு நல்லா இதா பேஸ்ட்டா அரைச்சிருவ நானு அரைச்சு வச்ச மசாலாவையு அப்பறோ வந்து புளித்தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவப்படுமோ புளித் தண்ணியையு அப்பறோ வந்துட்டு உப்பு ஆ நா மெய்னா கல்லுப்புதா யூஸ் பண்ணுவே ஆக்சுலி அந்த குழம்புகெல்லா எ எனக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணாதா அத டேஸ்டு என்ஹென்ஸ் பண்ற மாரி இருக்கு எனக்கு அதுனால வந்துட்டு கல்லுப்பு மஞ்சதூளு தனியாதூளு மஞ்ச அ சாரி தனியா தூளு மெளகா தூளு இந்த இது மட்டுந்தா மெயினா வந்து தனியாதூளு மிளகாத்தூளு இது மட்டுந்தா மஞ்சத்தூளு உப் பு அவ்ள தா இது எல்லா போட்டு நல்லா பச்சவாச வரைக்கு போற வரைக்கு போ இது ஆன வரப்பு மீன் போட்டு இறக்கிறுவ ஒரு ஃபைவ் மினிட் கழிச்சு இறக்கி கொத்தமல்லி தூவி எனக்கு த்ரீ டேஸ் ஆனால கெடாது இது ஆக்சுலி ஆக்சுலி அன்னிக்கே மீன் எல்லா சாப்பிட்டுருவோ அடுத்த நாள் எல்லா வந்துட்டு என்ன பண்ணுவோனா அந்த வெங்காயோ பூண்டு எல்லா இருக்கு பாருங்க சுடு ரைஸ் வச்சு அந்த குழம்பு ஊத் தி அந்த வெங்காயோ பூண்டு வச்சு சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க
ஓ செரி செரி அதுல உள்ள சின்ன வெங்காயோ பூண்டு அதெல்லா வச்சு சூடா ரைஸ் வச்சு அத சாப்டோம்னா நல்லா இருக்கு ஆ
டம்னா இந்த புளி குழம்பு மாரியே இருக்கு மீன் குழம்பு மீன் குழம்பு மாரியு இருக்கு புளி குழம்பும் மாரியு இருக்கு அது ஒரு மாரி இருக்கு டேஸ்டே ஆமா ஆமா
மறுநாளு பொதுவாவே மீன் குழம்பு மறுநாள் சுட வச்சு சாப்டும் போது அது ஒரு தனி டேஸ்டு தால்ல அ அ எனக்கு மறுநாள் மீன் குழம்பு வச்சு சாப்புட்றது இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுற தெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு
செரி செரி இந்த களி செய்ற களி எல்லா சாப்டுவீங்களா
களி நா சா பிள்ளைங்களு செய்வந்தா அதிகமா செய்றதில்ல அதா பிள்ளைங்க சாப்ட மாட் றாங்க
ஓ ஆமா ஆமா இங்கயு அதே மாரிதாங்க எனக்கு புடிக்குங்க பட் வந்துட்டு எங்க வீட்ல புடிக்காதுன்னு செய்யறதில்லைங்க
செரி செரி களி வந்து எனக்குமே புடிக்காதுதா அதுக்கு இந்த மாரி தோச இந்த கூ கூலு காய்ச்சினாலுமே அந் த களில அந்த ஆ கஞ்சி மாரி காய்சுவாங்கல கூழுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இனிப்பு போட்டோ இல்ல ங்காயோ மோர் ஊத்தி சாப்டுவாங்கல்ல அந்த மாரி செய்யுறது அ செஞ்சு குடுத்தா சாப்புட்றது நம்ம ஒரு ஆளுக்காண்டி அத செய்ய முடியாது அப்டிங்கிறதுனால நா செய்றதில்ல எப்பயாவது இந்த இனிப்பு போட்டு சக்கர போட்டு காய்ச்சி குடுக்கணு எப்போயாவது தா அதுவு தேங்காபாலெல்லா ஊ த்தி குடுத்தோம்னா ஒரு அர க்ளாஸ் குடிப்பாங்க ஆனா அது எனக்கு ரொம்ப புடிக்கு ம் களி நீங்க செய்வீங்களோ களி நா செஞ்சது கிடையாது நா செய்யும் செஞ்சாலு சாப்ட மாட்டாங்க அப்டிங்கறதுனால எனக்குமே அது களி புடிக்காது
நீங்க ஒவ்வொரு டைம் நல்லா சொதப்பிருவேங்க அப்றோ வந்து அப்பா அப்பா அம்மா அந்த மாரி வரும்போது செய்வேனா அவுங்க சாப்டுவாங்களா அத அப் அப்ப அவுங்களா அவங்க வந்து நல்லா செய்வாங்க சொதப்பிடுவே அதுக்கப்றோ இப் பிப் இப்பதா ஒரு ஒரு யூடிப்ல பாத்து ஒரு ஒரு இது பாத் து பழகி நல்லா செய்ய ஆரம்பிச்சிரு எனக்கு எனக்கே ஓ நம்மளா செஞ்சது அப்டிங்கற அளவுக்கு எப் பவுமே கட்டி வந்துரு கட்டி தட்டிரு இந்த ஆ இப் ப அந்த யூடூப் பாத்து ஏதோ ஒரு வீடியோ பாத்து பண்ணனே ஓ சூப்பரா பண்ணிட் ட அப்டிங்கிற மாரி இருந்துச்சி
அது சரி அது எப்டி ஃபஸ்ட் அந்த தண்ணி விட்டு நல்லா கரச்சி கொ
அந்த மாரி எல்லா பண்ணவே இல்ல நானு அந்த மாரி எல்லா பண்ணவே இல்ல ஆக்ச்வலி தண்ணி எடுத்துட்டு மாவு எடுத்துட்டு மாவுக்கு தண்ணி வந்து ரெண்டர கப்பு மாவு எவ்ளோ எடுக் த்தனா அதுலந்து இரண்டர ஒரு கப்பு மாவு எடுத்தா ரெண்டர கப்பு தண்ணி வெச்சு நல்லா பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச் ட்டு கம்மி பண்ணிட்டு அந்த மாவ அப்டியே கோ போட்றோனு போட்டுட்டு நம்ம கலக்கவே வேணா அப்டியே வச்சர்லாங்க அப்டியே வெ ச்சு மூடி வச்சிருவோனு கலக்கவே கூடாது மாவு வந்து கீழ வந்து கொஞ்ச வே வேகற மாரியு மேல வந்து இந்த பச்ச மாவு இருக்கற மாரியு தா இருக்கு ஆனா வந்துட்டு நம்ம வந்து அதைய டிஸ்டப் பண்ணாம ஒரு ஓரமா இருக்கு அதுவுமு நம்ம போட்ட நீங்க நல்லா நோட் பண்ணீங்னா சுடு தண்ணில மாவு போட்டீங்கனா கலக்காம் விட்டீங்கனா அது அப் டியு ஒரே எடத்துல நிக்கு அப்ப என்ன ஆகு அது நல்லா அந்த இதுலியே வெந்துரு வெந்த வரப்பு அ த எடுத்துட்டு சுடு தண்ணிய வந்துட்டு நம்ம அதுல சுடு தண்ணி வச்சிருக்குல்ல கொதிச்சிருக்குல்ல அந்த சூடு தண்ணிய எடுத்து ஒரு பாத்தரத்துல ஊத்திட்டு இந்த கம்பு வச்சி இந்த இதைய மட்டு எடுத்து நல்லா கெளறிட்டு கொஞ்ச நம்மளுக்கு அந்த சுடு தண்ணியவே எவ்ளோ வேணுமோ எடுத்து எடுத்து ஊத்தி கெளர்னம்னா சுத்தமா கட்டியே வர்ல என்ன ஒரு டாக்டிக் அப்டின் சொல்லிட் நெனச்சே
ஆ ஆ அத யூடூப்ல பாத்தீங்களா இது
ஆ ஆமா எ நா நெறைய டைம் பாத்திருக்கே நெறைய டைம் பாத்து செஞ்சிருக் கே ஆனாலு கட்டி வந்துருச்சி ஆ அந்த இந்த டைம் வந்துட்டு இந்த மாரி செஞ்சா சுத்தமா வர்ல பரவால்ல அப்டிங்கிற மார்ருந்துச்சி அந்த இ து மா பருப்பு கடைவோ இல்ல அதுல தா செஞ்சே அந்த அந்த மத்துல தா அஷே ஆ ஆமா அந்த கம்புல தா அந்த தண்ணிய வந்துட்டு நம்ம ரெண்டர ரெண்டரை இது தா வைக் கிறோ ஒரு அஞ்சு நிமிஷோ அந்த இது வந்து வே மாவு வேகற வரிக்கு வெயிட் பண்ணிட்டு அந் தண்ணி வடிச்சிறோனு வடிச்சிட்டு அந்த இதைய மட்டு சும்மா கலந்து விட் டம்னா தண்ணி ஊத்தி ஊத்தி கலந்து விட்டம்னா கரெக்ட்டான பத வந்துடுது கொஞ்ச நேரோ ஒரு ரெண்டு நிம்ஷோ அடுப்புல வச்சி எடுத்த நல்லா கட்டிப் படாம வந்துருது நல்லா வெந்திருக்கு அம்மா வந்து கொஞ்ச ரைஸ் போட்டல்லா செய்வாங்க அம்மா வந்து கொஞ்ச ரைஸ் செல்லா போட்டு செய்வாங்க நா அப்டியே அ ஃபுல்லா ரைஸ் போடாம அப் டியே ராகியா எடுத்துக் கிட்டங்க
ராகி அப்றோ உளுந்து ஆ அப்றோ கொஞ்ச அரிசி போடுவாங்க
ஆஹ்ஹா ஆமா ஆமா ஆமா ஆமா இதெல்லா ராகில ஃபுல்லா செஞ்சு சாப்ட்டா தா இதுவே உளுந்தும் நல்லதுதா பட் அது கருப்புளுந்துதா நல்லதுங்கிறாங்க உளுந்து போட்டு செய்யறது எனக்கு தெரியாது அது எப்டி செய்வாங்கன்னு தெரியாது
ஆ நான் இப்ப மீட்டுல அடிச்சு வச்சிருக்க மாவு எப்டின்னா கேவரு கருப்புளுந்து ஆ கொஞ்சோ அரிசி ரொம்ப அரிசி கெடையாது ம் இப்ப ரெண்டு கை கேவர் போட்ருக்கோ ஒரு டம்ளர் கேவர் போட்ருக்கோ அப்டின்னா ஒரு கை உளுந்து அதே மாதிரி அரிசி வந்து ஒரு டம்ளர் போடாம அர டம்ளர் அந்த மாதிரி
ஓஹோ செரி செரி செரி நா இப்போ அப்டிதா இட்லி தோசக்கீ இட்லி தோசக்கி கி கொஞ்சோ ராகிய போட் ட்டு அரச்சா அது வழு வழுன்னு வருது அப்டின்ட்டு வீட்டுல தம்பிக்கு வந்து மொறுமொறுந்தா தோச வேணு அப்டிம்பா அது வழுவழுன்னு வருது புடிக்கிறதே இல்ல அப்டிங்கற அதனாலயே வெச் சுருக்கே என்ன பண்றதுன்னே தெரியாம வச்சிருக்கே
ஆ அது வந்து நீங்க இட்லி இட்லியிதுக்னா சரியா வராது ஆனா தோசையில நம்ம கலந்து கலந்து ஊத்தி குடுக்கலாமே
தோச அது ஜ மீன் நா வந்துட்டு அந்த ராகியாவே வாங்கியிருக்கே மாவுல வந்து அடிச்சம்னா கொஞ்ச பரவால்லாம இருக்குது இட் லி அது வருது கொஞ்சோ இட்லி தோசல்லா நல்லா வருது மாவா வாங்கி யூஸ் பண்ணா இதுவே நம்ம அந்த இதாவே வாங்குறோல்ல ராகியாவே வாங்கி கி அருத்தி கூட ஊற வெச்சு ஆஹா அரிசி கொடையே ஊற வெச்சு அதையுவே அப்டியே அரச்சு
ஆ
அப்டியே அரச்சு
ங்ளாய
ஆ அந்த மாரி செஞ்சா வழுவழுன்னு வருது சாப் சாப்பட மாட்டிகிறாங்க அந்த மாரி வச்சா
நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ராகி மாவு வாங்குறனாலு வாங்கிக்கலா அது அந்த அளவுக்கு நம்ளுக்கு ஒரிஜினலா கெடக்கிதா தெரியல நம்ளுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க இப்ப கேவர் வாங்றீங்ல்லா கேவரு கம்பு அந்த மாதிரி வாங்கி நீங்க தனியா அடிச்சு வச்சுட்டு அப்ப தோசைமாவுல ஒரு கரண்டி ஊத்தி இதுல ஒரு ஒரு கரண்டி அந்த மாதிரி ஒரு ஒரு கரண்டி ஒரு கரண்டி இதுல போட் ட்டா அந்த மாதிரி கலச்சி குடுத்து பாக்லால்ல
உம் அந்த மாரியு ட்ரை பண்ணோனுங்க
ஹா நா பிள்ளைங்ளுக்கு அப்டி தா பண்ணிர்றது வெங்காயோ நல்லா போடுசா கட் பண்ணுற்வே வெங்காயோலா எவ்ளோ நைஸா கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி வெங்காயோ பச்சமிளகா புதினா புதினாயல கொத்தமல்லியல கருவேப்ல இதெல்லா போட்டு லைட்டா வதக்கிருவே எண்ணெ சட்டில
செர் செரி செரி ம்
மாவு இந்த மாவு தோச மாவு நா நார்மலா வச்சுருப்ப்பேன்ல தோச மாவு அது ஒரு கரண்டி போட்டுபே இதுல மாவு கொஞ்சோ நம்மளுக்கு தேவ யான அளவு பிள்ளைங்களுக்கு தேவப்படுற அளவு இது பண்ணிடுவே ஆ‌ கலந்து வச்சுப்பே வச்சுட்டு இந்த வெங்காய இதெல்லா வத் வதக்கி தனியா வச்சுருக்கோல்ல அதையு போட்டு அதுல கொட்டி கலந்து அந்த மாரி ஊத்திகுடுக் த்ருவே அதுக்கு ஏதாது புதினா சட்னி அ கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி மொளகா சட்னி அர்ச் குடுத்தோன்னா அவங்களுக் பிடிச்ச சட்னி எதுவோ அத குடிச்ச அடிச்சு குடுத்துட்டோ அப்டின்னா அத தொட்டு சாப்ட்ருவாங்க ஆனா மொறுமொறுன்னு இருக்கு அப்டி நீங்க மொறுமொறுப் பு வர்லன்னா இன்னொனு என்ன பண்லானா முட்ட இருக்குல ஒரு முட்டைய அதுல ஆட் பண்ணிக்கலா அழகா வரு வராத தோசையுமே அழகா மொறுமொறுப்பா வரு நம்ம லேசா ஊத்தனம்னா அழகா வந்துரு அதுக்காக கணமாதா வரு அந்த தோசையே ஆனா நம்ம இன்னு எவ்ளோ நம்ம நைஸா ஊத்த முடியுமோ ஊத்தினோம்னா அழகா மொறுமொறுப்பு கொடுத்துரும்
ஓகே ஓகே ஓகே ட்ரை பண்ணி பாக்கறங்க
தோசையெல்லா நா வந்து அந்த முட்டைய ஊத்திதா நா எடுக்கறது சில டையம் இந்த தோச கள்லிருந்தே வராது நார்மலா தோசையே வராது அந்த டைம்ல நம்ம முட்ட ஊத்தி எடுத்தோ அப்டின்னா தோச நல்லா வரு ரவா தோச ஊத் சொல்லுவாங்கள ரவா தோசைக்குமே நா முட்ட ஊத்திதா செய்வ
ஓ அப்டிங்களா
ஆ நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கு முட்ட ஊ
ஹ் ஹும் ஹ் ஹும்
மைதா தோச கோதும தோச எல்லாத்திக்குமே நா ஒரு முட் ட ஏன்னா கள்ல இருந்து ஒட்டிக்கிட்டு வராது அப்படிங்கறதுனால நா ஒரு முட் முட்ட ஊத்திப்பே
ம் ம் ம் செரி ஓகே தோழி டைம் முடியுது அடுத்த கால்ல பேசலாங் ஆ ஆ